ஹலோ
வணக்கோமா நல்லா இருக்கீங்ளா வணக்கம் நல்லா இருக்கே ம் நல்லா இருக்கேமா வீட்ல எல்லாரு நல்லா இருக் காங்ளா நல்லது மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ட்டாச்சு மா தோஸ் சாப்ட்டே நீங்க சாப்டீங்ளா அ ஆ நா இங்க வந்து பாத்தீங்னா சப்பாத்தி அப் ஆ ப்ரிஞ்ஜால் கறி நல்லது நல்லது அதுமா ப்ரிஞ்ஜால் கறிங்கிறது எப்டிங் தயார் பண்ணுவீங்க ஆ நம்ம நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கனா எனக்கு நம்ம ஊர்ல செய்ற மாரி இல்ல நா இது வந்து ஆந்திரா ஸ்டைல்லு சோ இங்கெ வந்து அப்டியே சப்பாத்திக்கு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கனா கிரேவி குருமா அந்த மாரிதான செய்வோ
ஆனா இங்க வந்து பாத்தீங்கனா எதுமே இல்ல அப்டியே ஒரு வெஜிடபிள வந்து அது ஒரு கறியா மேக் பண்ணி செஞ்சுருவாங்க மா ஆனியன் டொமோட்டோ கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு வே கத்திரிக்கா இருக்கு பாத்தீங்ளா நா வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா நா கட் பண்ணே கட் பண்ணிட்டு அ வந்து நல்லா வதக்கிட்டு அதுல கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சோ எல்லா போட்டு அப்டியே ஆ ஆயில்லே வந்து அது ஃபுல்லா பாயில் ஆகுற வரைக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ சில்லி பவ்டர் ஒன்லி சில்லி பவ்டர் மாத்திர போட்ருவோ போட்டுட்டு அது மறுபடியு அந்த சில்லி பவ்ட்ரே வந்து பாத்தீங்கனா ஆயில்ல வந்து நல்லா ஆ ஃப்ரைய ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்ற ஆஃப் பண்ட்டு சப்பாத்திக்கு சைடீஸ் அதா இப்போ நா ஒங்களுக்கு கால் பண்ணிருக்கன்ல என்னோட வாய்ஸ் எனக்கே எக்கோ வருது சோ எனக்கு ரொம்ப டிஸ்
ஆ அதுமா அது அப்டிதா சொல்றாங்க இப்ப நெறைய பேர் அப்டித்தா சொல்றாங்க ஸ்டார்டிங்ல போக போக கிளியர் ஆயிடு
அப்டியா
ஆமா சில பேரு அப்டித்தா சொல்றா ஆப் ப்ராப்ளம்ல இருக்கு ஆ நீங்க எது ஹெட்செட் யூஸ் பன்றீங்ளா இல்ல இல்ல நா நார்மலா தா பேசிட்டு இருக்கே அப்டியா ஓகே ஏனா நா பேசுறது எனக்கே வந்து அப்டியே எக்கோ வந்து ரொம்ப டிஸ்டப்பா இருக்கு உங்களுக்கு இந் இந்த இத்தன கால் வரைக்கு அந்த மாரி இப்ப ஆனதில்லயா ஆ ஆஹா இதுவரைக்கு ஆனதில்ல இதா ஃபஸ்ட் டைம் ஆய்ருக்கு ஆமா இப்ப நெறைய பேரு அப்டித்தா சொல்றாங்க எக்கோ கேக்குது நா பேசறதே எனக்கே திரும்ப கேக்குது அப்டின் சொல்றாங் க அ நா இப்ப தா ஃபஸ்ட் கால் பண்றே அப்டியா ஆ இப்ப கால் பண்ணும் போது இப்ப தா எனக் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு இன்னைக்கு தா நீங்க ஃபஸ்ட் கால் காரியாவே பேஸ்றீங்
ஆஹா காரியா இன்னைக்குதா ஃபஸ்ட் கால்ல உங்களுக்கு
அ அப்டியா செரி செரி எ நேம யூஸ் பண்ணிட்டனோ ஆமா ஆமா சேரி செரி செரி என்ன பண்றது ஒரு டைம் பண்ணா பரவால்ல உணர்ச்சிவசப்பட்டு யூஸ் பண்ணிட்ட அ செரி நீங்க இப்ப குக்கிங்ல வந்து என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க எக்கு குக்கிங் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நா செய்யர் பிரியாணி தா எம்பசங்களுக் பிடிக்கு ஓகே ஆமா நா ஸ்நாக்ஸ் எல்லா எல்லாமே பண்ணி குடுத்துருவே ஈவினிங் டைம்ல எல்லாருக்கு பங்களுக்கு என்ன மாரி ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்க ம் நார் மல் தா கடைல வாங்கி குடுக்காம பாத்தீங்கன்னா நா பச்ச பயிர்ல வந்து அ தேங்கா வெல்லம் போட்டு செஞ்சு குடுக்கறது மொள கட்டி வெச்சி அதுக்கப்றோ வடே போண்டா அந்த மாதிரி அந்த மாரி பண்ணுவே அப்பறோ ஆ அப்றோ வேற பாப்பே யூடியூப் தளத்துல பாத்து என்ன ஈஸியா இருக்கோ ஹெல்தியா இருக்கோ அவிக்கிற உணவு அது பண்ணி குடுப்பே அவிக்கிற உணவு ஆயில்ல பொறிக்கறதில்லமா ஆ ஆமா
ஓகே
சப்ஜே இது பிரியாணி உங்களோட ஸ்பெஷல் சொன்னீங்கல்ல எனக்கு கொஞ்சோ டிப்ஸ் குடுக்கறீங்ளா அ என்னோட ஸ்பெஷலுங்றது நா செறது எம்பசங்களுக்கு பிடிக்கு அ அப்றோ பாத்தீங்னா சொல்றே உங்களுக்கு ஸ்பெஷலா என்னான் நீங்க முடிவு பண்ணி
ஓகே ஓகே
ஓகே ஆ ஆ வந்து பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெங்காயோ கால் கிலோ தக்காளி
ஓகே
ஆ அப்றோ பாத்தீங்கன்னா சட்டில வந்து எண்ணயு கோல்டு வின்னர் தா நா யூஸ் பண்ணுவே அந்த பிரியாணிக்கு ஆல் அ கடலெண்ண யூஸ் பண்ணும் போது அ கடலெண்ண யூஸ் பண்ணும் போது அது கொஞ்சோ வாசோ வந்து வித்தியாசப்பட்ற மாரி எனக்கு ஒரு ஃபீலு அதனால அ கோல்டு வின்னர் யூஸ் பண்வே அதுக்கப்றோ நெய்யி அதுலே போட்டு கொஞ்சோ சூடு வந்ததுக் கப்றோ பட்ட, கிராம்பு இது மாரி வாஸ்ன ஜாமால்லா போட்டுட்டு அது லைட்டா வெடிச்சு வந்ததுக்கப்றோ வெங்காயோ வெங்காயத்த பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதக்கணு அதுதா அந் த பிரியாணிக்கே நல்ல வாசோ அத நல்லா வதக்கிட்டு ஆம்மா அ வதக்கிட்டு அப்றோ தக்காளியோட அ தக்காளியோட புதினா, இஞ்சி, பூண்டு, பச்ச மெளஹா மூனயு நா வந்து ஒன்னா அடிச்சிடுவே லைட்டா ரொம்ப லைட்டா அடிப்பே அ மிக்சில லைட்டா அடிப்பே ரொம்ப வந்து ஃபுல்லா கோலா அடி க்காம கொஞ்ச லைட்டா அடிச்சிட்டு அத போட்டு கின்றப் ப நம்ளுக் கிரேவி கொஞ்சோ சீக்கரோ வந்துரு அது நல்லா கொஞ்சோ மிக்ஸ் ஆயிடு
ஓகே
ஆ அது மாரி அது மாரி நல்லா கிண்டிட்டே இருப்பே எண்ண ப்ரிஞ்சு வரைக்குமே ப்ரிஞ்சு வர வரைக்குமே நல்லா கிண்டிட்டே இருப்பே அதுக்கப்றோ சிக்கன போட்டு சிக்கன்ல பாத்தீங்கன்னா தண்ணி விடு அது நல்லா தண்ணி விட்டு வ அத நல்லா உறிஞ்சினதுக்கப்றம் அதுல பாத்தீங்கன்னா தனி மிளஹா தூளு, மஞ்சள் தூளு, பிரியாணி ம அத நா வந்து நா வீட்ல தா தயார் பண்ணி வப்பே நா வந்து வெளில வாங்க மாட்டே அது பாத்தீங்கன்னா ஆ அதுல என்னன்ன சேர்ப்பே அப்டின்னா ஆ மல்லி வரமல்லி பட்ட கிராம்பு ஏலக்கா அந்த இல இருந்துச்சின்னா பிரியாணி இல சேர்த்துப்பே இதெல்லா வந்து லைட்டா வறுத்துட்டு அத போட்டு எல்லாமே சரிசமமான அளவுதா ஐம்பது ஐம்பது மல்லி மட்டு கொஞ்சோ கம்மியா போடுவே
ஓகே
அத மிக்சில அடிச்சி வச்சிப்பே அத அந்த பொடிய தா போடுவே நா எல்லாத்துக்குமே கா நா வெளிலயே இந்த மசாலாஜாம மட்டு எதுவுமே நா வாங்க மாட்டே கொழம்பு மெளகாய் தூள் மஞ்ச தூள் கூட நா வீட்ல அரச்சி வச்சிக்கிறதா எல்லாமே வீட்லயே ரெடி பண்ணிடுவீங்க வீட்லயே தயார் பண்ணுவே இந்த பொடிய வந்து அதுல தூவீட்டு சிக்கன் போட்டு கிண்டிட்டே இருப்பே அதுல பாத்தீங் அதுலயே பாத்தீங்கன்னா தயிர் ஊத்தீருவே லெமன் கூட பிழிஞ்சிடுவே பிழிஞ்சிட்டு கின்டிட்டே இருப்பே அதுக்கப்றோ அந்த தண்ணில்லா உறிஞ்சினதுக்கு அப்றோ ஆ ஒரு டம்ளர் அரிசி சிக்கி ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி அப்டின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி அளவு அளந்து வச்சிக்கிட்டு ஆ அதுல தண்ணி கொதிச்சதுக்கு அப்றோ அந்த அரிசிய போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்றோ பால் வெந்ததுக்கப்றோ உப்பு பாக்கலா உப்பு டேஸ்ட் பாக்கலா பாத்துட்டு அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சோ மல் ஆ புதினா இலைகள போட்டோன்னா கொஞ்சோ வாசோ நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு இது அதனால அதுலயே மா புதினா ஏ இலைகள போட்டு நல்லா கிண்டிட்டு தம் போட்டு எறக்கிடுவே நெய் கொஞ்சோ ஊத்துவே குக்கர்ல செய்ய மாட்டே அதிகமா செஞ்சா குக்கர்ல செய்ய மாட்டே இப்ப ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வந்து பசங்களுக்கு மட்டும் பண்ணனு அப்டின்னா குக்கர்ல பண்ணுவே
ஓகே நீங்க ஃபேமிலியா எல்லாரு சாப்ட்ற மாரி இருந்துச்சின்னா அப்ப வந்து நீங்க தம் பிரியாணி தா பண்ணுவீங்க மோஸ்ட்லி
ம் ஆமா ஆமா நீங்க எப்டி செய்வீங்க பிரியாணி இல்ல எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது அதனால தா உங்ககிட்ட டிப்ஸ் கேட்டே பட் இது இப்ப நீங்க செஞ்ச மாரிதா நானு செய்யறே ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நா வந்து அத சாப் சமைக்கும் போது இங்க வந்து ஹோம் மேடா பண்றீங்கள்ல பிரிப்பேர் பண்றீங்க அந்த பொடி மசாலா அது வந்து எனக்கு பண்ண தெரியாது சோ நா கடேல தா வாங்கி போடுவே அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லா நமக்கான உடம்புக்கு ஆ பண்ணிக்கலா நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் அப்டிங்கிறதுனால தா நா வந்து கடேல மசாலாலா பிரியாணி மசாலாவோ சிக்கன் மசாலாவோ வாங்குறது இல்ல
ம்
ஆமா நா வந்து வீட்லயே எல்லா பொடியுமே நா வீட்லயே தயார் பண்றதுதா இப்ப சிக்கன் மசாலாவுக்கு நீங்க எப்டி பொடி ரெடி பண்ணுவீங்க அதா நா எல்லாமே பண்ணுவே அது வந்து நா என்னோட ஃபேமிலிய பழக்கீட்டே அது வந்து வெளில மசாலா வாங்காம ஆமா இப்ப அந்த இது நீங்க ரெடி பண்ணதுல மல்லி பட்ட கிராம்பு ஏலக்கா அந்த எல இருக்கும்ல நீட் நீட்டா ஒரு எல இருக்கும்ல அது கூட போட்டுக்கலா
ஓகே பிரியாணிஎல
போட்டுக்கலா ஆமா மல்லி மட்டு கொஞ்சோ கம்மியா போட்டுக்கிட்டு மீதி எல்லாமே சரி ச மமான அளவு இப்ப ஐம்பது ஆ பட்ட அப்டின்னா ஐம்பது வந்து ஏலக்கா
அந்த மாதிரி லைட்டா வறுக்கணு ரொம்ப கருப்பாகற மாரி வருக்கக்கூடாது லைட்டா வறுக்கணு
லைட்டா வறுத் துட்டு அத அரைச்சி வச்சுக்குவீங்க சோ அத அந்த பொடிய தா நீங்க வந்து சிக்கனுக்கு சிக்கன் கிரேவி சிக்கன் கொழம்பு ஆ பிரியாணி எல்லாத்துக்குமே இதா போடுவீங்க
இந்த ஒரு பொடி மட்டுந்தா போடுவே வேற எதுவுமே நா சேக்க மாட்டே ஆ இருக்குமா ஆ இருக்கு நா அந்த மாரி நா கொண்டு வந்துட்டே என்னோட பசங்கள நா வந்து கடைல வாங்கி சேர்த்த அதுல பாத்திங்க னா நெறைய கெமிக்கல்லா கலப்பாங்க வீணா போகமா இருக்கிறதுக்காக பிரெசரவேட்டிவ்லா கலப் பாங்க அதெல்லா பாத்தீங்கனா நம்ப ஒடம்புக்கு கெடுதலுங்கிறதுனால நா அது வந்து வாங்குறதில்ல மல்லி மஞ்சள் தூள் கூட நா வீட்லே தா தயார் பண்ணுவே
ஏ நானு ட்ரை பண்ணி பாக்குறே நீங்க சொன்ன அந்த நீங்க சொன்ன அந்த அளவுலா எடுத்து நானு கொஞ்ச ட்ரை
கண்டிப்பா பண்ணி பாருங்க மத்தது இந்த இது அந்த பூ ஜத்ரா எதோ பூ செல்லுவாங் ஆமா ஆ இல்ல நா அதுலா அதுலா இதுல போட மாட்டே இந்த பொடில போட மாட்டே தாளிக்கும் போது மட்டு அத போடுவே
ஏ நா வந்துட்டு செய்யும்போது பாத்தீங்னா நா நீங்க செஞ்ச மாரிதா பண்ணுவே நானு ஆனா எனக்கு என்னமோ டேஸ்ட்
என்னமோ டேஸ்ட் வந்து பாத்தீங்னா பிரியாணி டேஸ்டே வராது அதுனால வந்து அத நா செய்யறதே சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டே ஆ நீங்க இது மாரி ஒரு முற முயற்சி பண்ணி பாருங்க அது டேஸ்ட்டு வந்து நம்மளோட ஆரோக்கியந்தா நம்மளுக்கு முக் கியோ டேஸ்ட்டு பாத்தீங்கனா கடைல இருக்க டேஸ்ட்டு வீட்ல பண்ணும்போது வராது தா அது எதனாலயோ அது வ வர மாட்டிங்குது கடைல என்ன பயன்படுத்துறாங்கனே தெரியாது அதுல பாத்தீங்கனா அஜினமோட்டோ போடுவாங்கன் சொல்றாங்க அதுனால இந்த டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆ ஆ ஆமா அதுல அஜ் ஜினமோட்டோ கலக்குறாங்க அதனாலதா அந்த மாதிரியான ஒரு ருசி கெடைக்குது அப்டின் சொல்றாங்க அஜினமோட்டோ கலந்தம்னா இப்ப வந்து பிரியாணியோட ஸ்மெல் இருக்கு பாத்தீங்ளா அந்த ஸ்மெல் வந்து நம்மள வந்து அப்டியே கவரு ம் அந்த ஸ்மெல்லு ஆ ஆனா டேஸ்ட்டு வந்து பாத்தீங்கனா அது அவ்வலோக்கா டேஸ்ட்டு அஜ்னோ மோட்டாக்கி வராது் டேஸ்ட்டு ம்
ஆனா அது ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல்
கெடுதல் கெடுதல் அதனால பாத்தீங்னா அதுலா நா பயன்படுத்துறதில்ல
ம்
செரி நீங்க சொன்ன அந்த டிப்ஸ வச்சி நா கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாக்குறே செரிமா உப்பு கொஞ்சொ நா ட்ரை பண்ணி அதுக்கப்ற அந்த டேஸ்ட் வந்து எனக்கு புடிச்சிருச்சுனா நா எக்ஸ்ட்ரா கூட நா வந்து பண்ணி பாப்பே சரிமா சரிமா மீண்டும் ஒரு அழைப்புக் பேசலா மீண்டும் ஒரு அழைப்புல பேசலாமா மருதானி மருதானி கேட்டு